வணக்கம் எப்படி இருக்கு இங்க
நலமா இருக்க தோழி நீங்க என்னமா இருக்கிறீங்களா
நலமா இருக்கே சாப்டிங்ளா
ஆஹ் சாப்ட்டே தோழி நீங்க
ஆஹ் சாப்டங்க சாப்பாடுனொனேதா ஞாபகொ வருது இந்த சாப்பாடு செய்றது பெரும் கஷ்டமா இருக்கு இப்போதா நா சமச்சி முடிச்ட்டு வந்து சாப்டுட்டு வந்தே அது ஈவினிங்லந்து யோசிச்சிட்ருக்கே இன்ன செய்றது சாப் சாப்பாடு என்ன செய்யலா ஆஹ் ஒரு ஒரு நாளுமே இது ஒரு பெரும் கஷ்டமாவே இருக்கு அது காலைல எழுந்திருச்சு என்ன செய்யறது மதியம் என்ன செய்யறது ஆனா நாலா வந்து இப்ப கஷ்டப்படுறே அம்மா அம்மா செய்யும்போதெல்லா நெறைய்ய அவங்கள நா திட்டிருக்கே என்ன இப்டி செஞ்சு வச்சிருக்கீங்கன்ட்டு ஆனா இப்ப நா செய்யும்போதுதா அது கஷ்டொ தெரியிது ஆஹ் அப்போ நம்ம என்னன்ன பண்ணிருப்போ இப்ப வந்து ஆஹ் என்னோட பசங்க வந்து என்ன கேள்வி கேக்குறாங்க என்ன இப்டி செஞ்சிருக்கீங்க அப்டின்னு அப்பதா நா யோஸ்ச்ச நம்ம அம்மாவ என்னென்ன பண்ணமோ அது எல்லாமே நம்மளோட குழந்தைகளு கேக்குறாங்களேன்ற மாதிரி இந்த சமையல் வந்து பெரும் சவாலா இருக்கு ஆனா நெறைய பேருக்கு இருக்காது ஏ எனக்கு இருக்குனா நானு படிச்சது எல்லாமே வந்து ஒரு ஆஸ் சல்ல படிச்சே அதனால இந்த கிச்சன் சைடு போனதில்ல அதனால திருமணத்து பிறகு கொஞ்சொ கஷ்டமா இருக்கு அது மாரி இப்பொ உங்களுக்கு சமையல் எப்படி ரொம்ப ஈஸியா வருமா இல்ல அ கஷ்டமானதா இருக்குமா
நா முத முதல சமைக்க ஆரம்பிச்சப்ப பாத்திங்கனா அ சமையல் வந்துட்டு கொஞ்சொ கஷ்டொந்தா இப்பவுமே வந்துட்டு நா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா சமைப்பேனானு கேட்டா அந்த அளவுக்லா ரொம்ப நல்லாலா சமைக்க மாட்டே ஒரு ஓரளவுக்கு சமைப்பே அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலா ஆஹ் அதே மாதிரி சமையல்ல என்ன நா கஷ்டமா நெனைக்கிறேனா கொஞ்சொ உப்பு கொஞ்சொ கூட பொயிட்டாலோ இல்ல காரம் கூட பொயிட்டாலோ நம்ம என்னதா கஷ்டப்பட்டு நல்லா சமைக்கணு சமைக்கணுனா நெனைச்சிட்டு சமைச்சாலு அது கண்டிப்பா தப்பாதா போகு அந்த மாதிரி சமையங்கிறது என்ன பொறுத்தவரையு ரொம்ப ஈசினு சொல்ல மாட்டே நம்ம கத்துக்கிறத வச்சுதா அதே மாரி டேஸ்ட்டுங்றது இப்ப நம்ம அம்மா ஒரு மாரி சமைப்பாங்க ஆ தங்கச்சி ஒரு மாரி சமைப்பாங்க அதே நம்ம சமைக்கும் போது அந்த டேஸ்ட்ட கொண்டு வர்றதுக்கு முயற்சி தா பண்ண முடியு தவர அந்த அளவுக்கு கரெக்ட்டா வருமானா என்ன பொறுத்தவரை இல்லதா தோழி
கண்டிப்பா என்ன ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அம்மா கைப்பக்கொ வந்து நம்மளுக்கு வராது அது வர்றதுக்கு எப்படி நானுமே அஹ் அம்மா வந்து வெஜ்ஜு நல்லா செய்வாங்க அதனால அவங்க அது செய்ற அளவுக்கு எனக்கு இன்னுமு சிலத்ல்லா வராது அது மாரி ஒரு ஒரு இதுவுமே நான் கஷ்டப்படுவே அந்த வெஜ்ஜா இருந்தாலு நான்வெஜ்ஜா இருந்தாலு ஆனா வெஜ்ஜு ஓரளவு இப்ப கத்துக்கிட்டே நான்வெஜ்ஜு அது ஒரே மெத்தடு தா அதனால வந்து அந்த அளவுக்கு கஷ்டொன்னு இருக்காது அது மாரி இந்த சமையல்னால் லே உன்னு நெறைய்யா சொதப்பல்கள் நடக்கும் நல்லாவு செய்யற்து உண்டு ஆனா நா வந்து திருமணத்து பிறகுதா வந்து ஓரளவு கத்துக்கிட்டே அதுவு வந்து எனக்கு பெரிய யூஸ்ஸுன் பாத்திங்கனா அந்த யூடியூப் தாங்க ஏனா யூட் டியூப் இல்லனா வாழ்க்கியே ஓடாதுனே சொல்லலா அது எடுத்துதா என்ன சமையல் பண்ண போறோ அப்டின்றது பாத்துதா சமைப்பே இப்போ வரையுமே எனக்கு சிலதெல்லா வந்து அதுல பாத்துதா நா சமைக்கிறதுண்டு அதுவ் நீங்க வந்து யூடியூப்லா பாத்து சமைப்பிங்ளா இல்ல அப்டி அம்மா கிட்ட கேட்டு சமைப்பிங்ளா
இல்ல தோழி நா வந்துட்டு யூடியூப் தா பாப்பே ஏனா ஆஹ் ஒரு சில இதெல்லா நம்ம சொன்னாலுமே நம்ம மறந்துருவோ அம்மாவே சொன்னால்மே இது போடணு அப்டின் சொன்னாலுமே கொஞ்சொ ஞாபகொ இருக்காது அதனால நாலா என்ன பண்ணிருவே அப்டின்னா யூடியூப் பாத்துதா சமைப்பே அது வந்துட்டு வீடியோவா பாக்கும்போது நமக்கு நல்லாவே மனசுல பதிஞ்சிரு அதனால நா அதிகமா வந்துட்டு யூடியூப் தா பாப்பே அதே மாரி சமையல் அனுபவங்கள்னு கேட்டா ஆஹ் நா வந்துட்டு நெறையா பகிந்துக்குவே இப்போ உதாரணமா சொல்லணு அப்டின் பாத்திங்னா நா முதன் முதல் ல என்ன சமைச்சே அப்டின் பாத்திங்னா ரசந்தா வச்சே ரசொ வைக்கும்போது நா ஒரு எட்டாம் வகுப்பு படிச்சிட்ருந்துருப்பே அப்ப என்ன அப்டினா நா அம்மாட்ட கேட்டே கேட்டப் பொ அம்மா எல்லா சொல்லிட்டு போனாங்ளா அதுக்கப்பறொ என்னனா ஒரு முக்கியமான விஷயத்த மட்டு கேட்க மறந்துட்டே ரச ரசம்லா வச்சி முடிச்டே அம்மா ஊருக்கு பொயிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு சாப்ட்டு பாத்துட்டு ஆஹ் என்னப்பா இது அப்டின் கேட்டாங்க அம்மா ரசந்தாமா அப்டின் நா சொன்னே எல்லா கரெக்ட்டா பண்ணியேம் மா மொளகாத்தூள் மல்லித்தூள் எதுக்காக போட்டேன் கேட்
உம்
அப்ப எனக்கே அன் எல்லாமே கேட்டனெமா மொளகாத்தூள் மல்லித்தூள் போட்ணுமானு கேக்ல இப்பனா தெரியு ரசத்துக்கு மொளகாத்தூள் மல்லித்தூள் போட மாட்டாங்கனு அப்ப என்னது நம்ம பா யதார்த்தமா பாத்தும் போது சேரி மொளகாத்தூள் மல்லித்தூள் போடுவாங்க போலன்னு நெனச்ட்டு நானு ரசொ வச்சிட்ருக்கும் போது நெனச்சே எல்லா தண்ணியா தான வரு ரசொ நமக்கு என்னா கொல கொலனு வருது என்னமோ மிஸ்டேக் பண்ட்டோ ஆனா என்னனே தெரிலையே செரி வரவ்ட்டி கேட்டுக்குவொ அப்படின் சொல்லிட்டு நா நெனைச்சிட்டுந்தே அதுக்கப்றொந்தா அம்மா வந்ததுக்கப் அப்பறொ சொன்னாங்க ரசத்துல மெளகாத்தூள் மலித்தூள்லா போடவே கூடாதுமா அப்டின்னு அது வந்துட்டு ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கையில இருந்திருக்கு அப்ப அதுக்கப்றொ வந்துட்டு நா கத்துக்க ஆரம்பிச்சதுதா அதுக்கப்பறொ வந்துட்டு சமையல் பண்ணுவே அஹ் ஒரு சில நேரங்கள்ல நல்லா வரூனு சொல்லுவாங்க ஆனா இப்பல்லா அதிகமாவே என்னதா முயற்சி பண்ணி சமச்சாலுமே அந்தளவுக்கு நல்லா வர ரமாட்டேங்குது அதுனாலயே இப்ப மறுபடியு யூடியூப் பாக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கே தோழி
அதுதாங்க நீங்க சொல்லம்பொழுது எனக்கும் ஒரு ஞாபகொந்தது நானுமே ஒரு டைம்ல வந்து புதுசா செய்யணுன் சொல்லிட்டு ஆஹ் செஞ்சே அப்ப இந்த சுண்டக்கா பாருங்க அதெல்லா பெரியவங்கதா செய்வாங்க ஆனா நா செ செய்யணூனு ஒரு ஆர்வம் வந்து அஹ் அந்த சின்ன வயசுல செஞ்சதுதா அத வந்து நசிக்கிதா கொழம்புல போடணு போல இருக்கு நா எல்லாத்தையு அப் அப்டியேவே அப்டியேவே கழுவிட்டு அப்டியே போட்டுட்டே அது வந்து சாப்புடவே முடியலனாங்க ஒரே கசப்பு ஏன்னா அது உள்ளுக்குள்ள இருக்க விதை வந்து கசப்பாருக்குன் அந்த மாதிரி இந்த குழம்பு வந்து சொதப்ன தருணம்லா இருக்கு எனக்கும் ஆனா என்னோட தோழி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க படும் மோசோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த சின்ன வயசுலதா அம்மா கிட்ட எதோ கேட்டு ஆ செய்யணுன்ட்டு தக்காளி வெங்காய எல்லாத்தையு போடணு அப்டின்னு சொல்லிட்டு ஆ வெங்காயத்த மட்டு அறிஞ்சு போட்ருக்காங்க தக்காளி எத்தன போடணும்மான்னு ரெண்டு தக்காளி போடன்னு பெரிய பெரிய தக்காளிய முழுசாவே போட்டுருக்காங்க அது வந்து அது அப்டியவே கொழம்புலே மிதந்துருக்கு அததா சொல்லி சொல்லி ஒன்னுவுமே அது சிரிச்சுக்கிட்டேருப்போ நாங்க அந்த மாதிரி எல்லார்கிட்டியு அந்த சமையல்ல வந்து ஒரு சொதப்பல் நடக்கு தா ஆனா அந்த சொதப்பலக்கப்ற தா நம்புளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வரு ஆனா சில நேரங்கள்லங்க நம்ப ஒரு இப்ப நா ஒரு பொரியல் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களே உருளைக்கிழங்கு போட்டு அது ஒரு நாளைக்கு நல்லாருக்கு உன்னொரு நாள் வேற மாதிரி இருக்கு நம்ப அந்த மாதிரி அதே மாதிரி இப்ப செய்யணுன்னா அது வர மாட் மாட்டுது அந்த மாரி நெறையா சொதாப்பல் எனக்கு நடக்கும் ஒரு நாள் நல்லா வந்துருச்சுன்னா அதே மாதிரிதா செய்வே ஆனா அது வேற மாதிரி இருக்கு
நா உருளக்கிழங்கு நம்ம பண்ணும்போது நா யூட் டியூப்ல பாத்தவரையு ஒன்னுது வேக வச்சுட்டு பண்ணுவாங்க இன்னொன்னு வந்துட்டு வறுத்துட்டு பண்ற மாரி இருக்கு ஆ வேக வச்சு பண்ணும்போது நார்மலா வேக போட்டு அதுக்கப்பற தாளிப்போ அது நார்மல் இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்டின்னா உருளக்கெழங்கு அறிஞ்சி நல்லா உப்பு போட்டு ஊற வச்சிட்றாங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புற எடுத்து வறுத் துறாங்க அதுக்கப்புற உப்பு போட வேண்டா ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டு ஊற வச்சுருவோயில்லியா அதுக்கப்பற அத ஊற வச்சிட்டு அதுக்கப்பற அத வறுத்து அந்த மாதிரி செய்றாங்க நீங்க வேணா யூ டியூப்ல பாத்து செஞ்சு பாருங்க நல்லா வந்துச்சு நா ஒரு தடவ செஞ்சே
அதா அதா இல்ல நானுமே அத செஞ்சு பாத்தருக்கே ஆனா ஆ நீங்க சொல்றது புதுவிதமா இருக்கு அத நா செஞ்சு பாக்குறே ஆனா நா எப்ப செஞ்சாலு எனக்கு வந்து இந்த உருளைக்கிழங்குன்றது ஒரு சொதப்பல் தா அது ஓரள ஆனா எல்லாருக்குமே அது வந்து அது ரொம்ப ஈஸியானதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அது சொதப்பிக்கிட்டே தா இருக்கு ஆனா மத்த காய்கறிலா நல்லா செஞ்சிருவே ஆ அந்த சில காய்கறிங்க மட் ட்டும் கொஞ்சோ சொதப்பலாவே இருக்கு ஆனா வந்து புதுவிதமா எதாவது செய்யணுன்னு நெனப் ப்பே ஏன்னா ஒரு நாளைக்கி சாப்பிட்றது இன்னொரு நாள் அத செய்யக்கூடாதுன்னு நெனைப்பே ஆ இப்ப மாவு கூட பாருங்க இந்த வெள்ளையா இருக்க கூடாதுன்னு நெனைப்பே ஆ அந்த கருப்பு கவுனி அரிசிலா இருக்கு பாருங்க அதுலதா மாவுலா அரைப்பே ஆனா வந்து இட்லி தோச செல்லா செய்யும்பொழுது ஊதா கலர்ல வரு ஆனா அது வந்து கொஞ்சோ சொ ஆ ஏன்னா நம்போ வெள்ளையா சாப்ட்டுட்டு ஊத்தா காலர்ல சாப்புடும்பொழுது நம்ம கொஞ்சோ ஒரு மாதிரிதா இருக்கு ஆனா அது பழகிடுச்சுன்னா அதுவே புடிச்சிடும அந்த மாதிரி புது வித தமா எதாவது செய்ணு எங்க அம்மாவே கேட்பாங்க நீ என்கிட்ட கேட்டுட்டு இருந்த இப்ப நா உங்கிட்ட கேக்குற மாரிருக்கு அப்டின்னுவாங்க அததா நா எங்கருந்து கத்துக்கிட்ட அப்டின்னா எல்லா யூடியூப் பாத்து தா கத்துக்கிட்டே அப்டின்னுவே அத மாதிரி வ வ வாழ்க்கன் றதே ஒரு ஒரு கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே நீங்க அதமேரி எதாவது புதுவிதமா எதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா
புது விதமா செய்யறதுன்னா நா மொபைல்ல நெறைய பாத்திருக்கே வீடியோஸ்லா அது மாதிரிதா ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு கேக் ஒன்னு ட்ரை பண்ணே பொதுவாவே எனக்கு கேக் செய்யறது அந்தளவுக்கு வந்துட்டு வராது அது யான்னு இன்ன வரையுமே தெரியல ஆனா அதே மாதிரி நா ஒரு தடவ கேக் செஞ்சு ட்ரை பண்ணே ஆனா எனக்கு நல்லாவே வரல அதுக்கப்பறோ செரி நமக்கு இந்த கேக்கே செட் ஆகல போல அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்பற நா விட்டுட்டே ஆனா அதே மாதிரி எனக்கு இன்னொன்னு என்ன அப்டின்னா கேசரி வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு நல்லா செய்ய வராது ஆனா நா அது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தே எப்டியாவது நல்லா செய்யணு இந்த கல்யாண வீட்டுலயெல்லா போய் சாப்புடுவோ இல்லையா கேசரி அது வந்துட்டு அவ்ளோ சுவையாருக்கு எப்டியாவது நம்ம கத்துக்கணு ஏன்னா கேக்கு தா வர்ல செரி விட்டுட்டோ இதையாவது கொஞ்ச நல்லா கத்துக்கணுமேன்னு சொல்லி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இப்போ ஓரளவு சாப்பிட்லா இப்ப நா செஞ்சுக்குடுக்கேன்னா நீங்க சாப்பிட்லா அந்த ரொம்ப நல்லாருக்கு சொல்லாட்டியு ஓகே அப்டிங்கிற அளவுக்கு இப்ப நா வந்துட்டு கத்துக்கிட்டுருக்கே அதனால இந்த சமையல்ல முன்னேற்றம் அப் ப்படின்னா நா கேசரி கண்டிப்பா சொல்லுவே நா பல தரவ செய்வே வீட்டுல நல்லால்ல சொல்லிருவாங்க ஒன்னு வந்துட்டு இந்த கரண்டி வராமருக்கு அந்த மொத மொதல்லா செய்யும்போது ஆ கரண்டியே ஒரு சில நேரத்துல அப்டியே ஒட்டிரு ஆ அந்தளவுக்கெல்லா க என்னடா வரமாட்டேங்கதேன்னு சொன்னாலு எனக்கு கேசரி புடிக் தூங்குற ஒரே கார்ணத்துக்காக செரி கத்துக்கணு கத்துக்கணு கத்துக்கணுனு இப்ப ஓரளவு ஓகையா கத்துருக்கே தோழி
பரவால்ல நல்ல விஷ்யந்தா நெறைய அந்த சமையல்ல கத்துக்கிட்டே தா இருக்கணுன் நெனைக்கிறே ஆஹ் ஒரு ஒரு நாளு ஒரு ஒரு சேலஞ்சாதா இருக்கு இந்த கொழந்தைகளுக்கு இப்ப கூட எதாவ்து உப்மா செஞ்சேன்னு வச்சுக்கோங்ளே அது வேஸ் செஞ்சுங்க அப்டின் கேப்பாங்க அப்ப வந்து அவ்ங்க எதாவ் புதுவிதமா கேக்குறாங்க அது ஒரு ஆஹ் ஓ கேழ்வெரகு பாத்தீங்கனா அதுலே வந்து சில நேரங்கள்லா புதுவிதமா எதாவ்து செய்ய வேண்டியதா இருக்கு நெறைய இந்த சமையல பத்தி பேசிட்டோ இன்னு கூட பேசிட்டே இருக்லா சமையல் வந்து பெரிய விஷ்யமாரி அது தலைன்னு சொல்லலா இன்ன நெறைய அஹ் நீங்களு நெறைய எனக்கு புதுசு புதுசா சொன்னீங்க பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி உங்களோட பேசுனதுக்கு
ஆமாங் தோழி இருந்தாலு நம்ம பதினோரு நிமிடங்கள கடந்து பேசுனம்னா அந்த மார்க்கோட ரேட் கொஞ்ச கூடும் தோழி
ஓ அப்டிங்ளா ஓகே
ஆமாங் தோழி நம்ம நேர் நெறையாவே பகிர்ந்துக்கிட்டு வந்தா ஆஹ் இருந்தாலு ஆஹ் சமையல்ங்கிறது ஒரு கலை தோழி அத வந்துட்டு நம்ம ஒரு கடல் மாதிரி இன்னம்மே நம்ம நெறையா கத் துக்க வேண்டியது இருக்குன் சொல்லிட் நா நெனைக்குறே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அந்த கேக் சொன்னீங்கள பாருங்க அது கேக்கு வந்து நல்லால்ல வேஸ்ட் சொல்லுவே ஏனா நானுமே கத்துக்கிட்டே அது அஹ் அந்த ஓ டி பி னு சொல்லுவாங்க அத வச்சுதா நெறையா கத்துக்கிட்டே ஆஹ் இப்ப வந்து ஒரு பிறந் ந்த நாளைக்லா கேக் நானே செஞ்சிருவே எங்களோட பிறந்த நாளுக்கு நா நெறைய வ எங்கிட்ட வாங்குவாங்க அந்த மாரிலா செஞ்சிருக்கே இப்பதா கொஞ்ச நாளா அத நிறுத்திட்டே ஏனா கொழந்தைக வந்து அதுல ரொம்ப ஒரு ஆர்வமா சாப்ட ஆரம்பிக்கிறாங்க நல்லது கெடையாது ஏனா அதுல அதுலதா தெரிஞ்சு எனக்கு அதுல எவ்ளோ ரசாயன ஊத்துறாங்க அப்டின் சொல்லிட்டு
ஆமாங் தோழி நன்றி தோழி நம்ம அடுத் ந்த தலைப்புல சந்திப்போ நன்றி
நன்றி நன்றி